ஹலோ
ஹலோ
ஆ என்னம்மா எப்டி இருக்கீங்க என்ன இத்தன நாள் கழிச்சு கால் பண்றீங்க
ஆமா கொஞ்சோ ஒர்க்கு ஜாஸ்தி ஆயிபோச்சு நீங்க எப்டி இருக்கீங்க உங்க ஒர்க்ல்லா எப்டி போது
ஆ எதோ போயிட்டுருக்குமா நா ஏ நாத் த்தநாரு பொண்ணுக்கு கல்யாணோ நானு இப்பதா வெளிய போயிட்டு வந்தோ லேட்டா தா வந் தோ அந்த பர்சேஷிங் ஓடிட்டிருக்கு
ஓ மேரேஜ்க்காக முன்னாடி பர்ச்சேசிங் போயிற்கீங்ளா சேரி சேரி இதுக்கு வந் வந்து இதெல்லா யாரு அ பேர் என்ன ஓ வாங்கி குடுக்கறதுக்ல்லா ஸ்பான்சர்ல்லா
ஸ்பான்சர்ல்லா வந்து அவுங்க பையந்தாப்பா அவுங்க பையந்தா இப்ப எல்லாமே பாத்துட்
பண்றதுக்கு பதிலா கொஞ்சோ ஹெவியாவே எடுத்துக்கோங்க
அப்டின் இல்ல அவுங்க வந்து பா பொண்ணுக்கு வந்து அ என்ன சொல்றது கொஞ்சோ கிராண்டா அந்த மாரி எல்லா வாங்கணு அப்டின்ற ஆனால கொஞ்சோ சாரீஸ்ல்லா வாங்க வேண்டியது இருந்தது
இப்போ நீங்க உங்களுக்கு போய் எடுக்கலயா நா நீங்க போய் எடுத்து ஃபேமிலிக்கு எடுத்து குடுக்குறாங்கன்னு நெனைச்ச
இல்லல்லப்பா கல்யாண பொண்ணுக்காக எடுக்கறதுக்கு செரி நாத்தனார் சொன்னாங்க நீங்களு வாங்க அப்டின்னு சொன்னதுனால நாங்களு போயிருந்தோ நாங்களு வாங்குனந்தா இல்லன்ட்டு இல்ல ஆனா மெயினா போனது கல்யாண பொண்ணுக்காக தா
ஆமா கண்டிப்பா நம்ம போய் ஒரு ட்ரெஸ் பாக்கும் போது மத்தவங்களுக்கு பாக்கும்போது நம்ம சடனா ஏதோ ஒன்னு
நம்ளுக்கு ஆச வராம இருக்குமா பொம்பளைங்களாச்சே நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஆச இருக்கு ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாக்லா ஒரு வாட்டி வாங்கி பாக்லா எப்டி இருக்கு அப்டின்
ஆமா அதா போய் பாத்துட்டு அது வாங்கிட்டு அதுவு ஒவ்வொரு கடையா ஒவ்வொரு கலரு சே சூஸ் பண்றதுக்காட்டியு அந்தம்மா ஒவ்வொன்னு எடுத்து வச்சு பாக்கறதுக்கிடன் அவ்ளோ டைம் பண்ணிட்டாங்க போனதே என்னமோ சாப்டுட்டு மதியானமா
அவங்களோட ஸ்பெஷல் டே இந்த இப்ப இருக்கறவங்க எல்லா நெறைய அத வந்து முன்னாடியே வந்து ஒரு ட்ரீம் கலர்ல யோசிச்சு வெச்சிருக்காங்க அந்த கலர் கெடைக்கிற வரைக்கு விட மாட்டாங்
எத்தன கட ஏறி எறங்குறதுமா எதுக்கு சொல்றீங்க ஐயோ அப்பா ரொம்ப டயர்டு ஆயிடுச்சுப்பா இப்பதா செரி வந்து சாப்டது லேட் ஆயிடுச்சு செரி சாப்டு கொஞ்சோ படுக்கலானப்ப நீங்க கால் பண்ணீங்க அதா என்னா திடீனு இந்த டைம்ல கால் பண்றீங்களன்னு பாக்ற
நானு உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்களா செரி நானு ஃப்ரீயா ஆயி இந்த மாரி இப்பதா ஃபிரியா இருந்த செரி ஒரு நாலு வார்த்த பேசுவோ எப்டி இருக்கீங்கன்னு தெரிலியே பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபோன் போட்டு கேப்போ என்னன்னெல்லா செஞ்சிருக்கீங்க
ம் ம் இல்ல உங்க அண்ண அண்ண உங்க அண்ண பொண்ணுக்கு என்ன பாத்துட்டு இருக்கதா சொன்னீங்களே அலையன்ஸ் பாத்துட்டு இருக்கதா அது செட் ட்டாயிடுச்சுங்களா இல்லியா
அது இன்னு பாத்துட்டுதா இருக்காங்க இன்னு அமையல
புரில
அதாவது ரூல்ஸ் ரொம்ப போட்டுட்டு இருக்காங்க அதனால கொஞ்சோ
அப்டிங்ளா ஏ என்னாச்சு
அது வந்து இவங்க வந்து மாப்ள ஐ டி அப்றோ வந்து
வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்ளே
கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க
ஆ அதா இப்ப வந்து அவங்க வந்து ஐ டி ஃபீல்டுல இருக்க கூடாதா ஆ வேற ஆ இது கட வெச்சிருக்க கூடாதா
ஆ ஆ
பொண்ண வந்து வேலைக்கு அனுப்ப கூடாதா அப்டியெல்லா வந்து ரூல்ஸ் போட்டுருக்காங்க
ஓ இப்ப இப்ப எல்லாருமே வேலைக்கு போனுன்னு தானமா குதிப்பாங்க என்னம்மா இது இப்டி இருக்கு
அவங்களேதா இப்டி ஃபிரிஃவர் பண்றாங்க வேலைக்கி
இப்ப ஏ ஏ நாத்தனார் பொண்ணே இருக்கட்டு அவ வந் அவ வந்து ஐ டி ல தா ஒர்க் பண்றா மாப்பிள்ளையு இப்ப அந்த மாரி ஐ டி ஃபீல்ட்ல இருக்குற மாரிதா அமஞ்சிருக்கு
சடனா உங்களுக்கு வேலைய விட்டு தூக்கிறாங்க இல்லியா அதனால வந்து அத யோசிக்கிறாங்க கால் பண்றது ஐ மீன் வேல அந்த மாரி இருக்கறது
ம் இல்ல இப்ப இவ்ங்க வந்து பேசிக்கிட்டாங்க முன்னாடியே ஏனா நானு கல்யாணானதுக்கு அப்புற்மாவு நா ஜாப் போவன்ற மாரி பேசிட்டாங்க அவுங்குளா ஓகேன் சொல்லிட்டாங்க ஏனா இப்ப இப்பத்திக்கு
பிரச்சன இல்ல ரெண்டு பேரு பேசி வெச்சுக்கிட்டாங்க
ஆ இப்ப நம்ம பேசணுனு அவசிய இல்லியா எல்லாமே அவங்களே பேசிக்கிறாங்களே
அவா இப்ப வந்து ப்போ ரூல்ஸ் ஏன் போட்றாங்ன்னா எதோ ஒரு அபர் அவ்ங்கு கஷ்டப்பட்ருப்பாங்க நம்மதா கஷ்டபட்டுட்டோ நம்ம புள்ள வந்துட்டிகா இருக்குணு
ம்
அப்டின்ட்டு அவுங்க எதிர்பார்பு அதுனாலதா இங்க இவுளோ கண்டிஷன் போட்றாங்க அதுனால எல்லாரு ஒத்தக்கணுல நெறைய பேரு இப்ப ஐ டி ஃபீலதா இருக்கா
ம்
அதுதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ம் என்னன்னா ட்ரெஸுலா வாய்ங்யாச்சு அ இப்ப நகதா இப்ப கொஞ்சோ என்னாம் அ ரேட்டு ஏறுதுப்பா பசங் இந்த பொம்பள பசங்க வச்சறவுங்குளா ரொம்ப பாவந்தா
ரொம்ப கஷ்டோ ஏனா வந்து இப்ப நீங்க ஒரு சின்னதா ஒரு மூக்கூத்தி வாங்க போறதுக்கே நா ரீசன் டைம்ல போய் மூக்கூத்தி எடுத் த ஷாக் ஆய்ட்ட சின்ன மூக்குத்தி நாலாய்ர்த்தி சில்ற அ ஐய யோ அப்டின்ற மாரி இருந்தது
ரொம்ப ரேட்டு தாஸ்தியா இருக்குது இப்ப அந்த சவரன்ஸ்ஸ இப்ப நம்ம ந மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னா கூடோ இப்ப ரொம்ப கீழ்த்தர பட்ட மக்கள்லா வாங்கணுனா எவுளோ கஷ்டோல அத யோசன
கண்டிப் கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு
ரொம்ப வெல ஏறுதுப்பா மத்த பொருள்லா கூட வாங்கிர்லா என்
இப்ப என்ன பண்ணுவாங்கனே தெரில
என்னவோப்பா
ஏனா வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ரெண்டு வீட் சைலியு வந்து கொஞ்சோ விட்டு குடுத்து சமைல்னாலு இப்போ நீங்க கல்யாணோ வச்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியுல இப்ப நீங்க சமைல்க்கு போனீங்னாலு மண்டபோ பாத்தாலு ரெண்டு பேருமே கொஞ்சோ கொஞ்சோ ஷேர் பண்ணி பண்ணா ரொம்ப தெரியாது நாங்க இப்போ நீங்க அத எடுத்துக்கோங்கன்னமோது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம் ஆனா இப்ப என் நாத்தனார் பொண்ணுக்கு அமஞ்சவ்ங்க வந்து கொஞ்சோ பரவால்லப்பா அவ்ங்க ரொம்ப போர்ஸ்லா இல்ல இவ்ளதா போட்ணு அவுளதா போண்ணுன்ற மாரி எது டிமாண் பண்ல அது வரைக்கு நல்லதா போச்சு கொஞ்சோ பரவால்ல ஏனா நெறைய பேர் வந்து இத்தன சவரன் போட்டுதா ஆவணுன்ற மாரி சொல்லுவாங்க இல்லன்னா வண்டி வாய்ங் குடுக் சொல்வாங்க
ஐயோ ஏ என எனக் தெரிஞ்சவ்ங்க ஒருத்தவங்களுக்கு கல் மாப்ள என்னவோ அ வெளிநாட்டுக்கு வேலைக்கு பேய்ருவாரா பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒன் மந்த்துதா இங்க இருப்பாரா ஆனா வந்து அவருக்கு வந்து ஒன்ற லட்சருபா ஒரு லட்சுர்வா பைக் வேண்மா எதுக்குங்க மாப்பிளயே இங்க இருக்க போறதுல்ல அப்ப எதுக்கிங்க பைக்குனா அதெல்லா தெரியாதா பைக்கு வேணுன்
அ ஷோகேஸ்ல வப்பாங்ளோ
ட்டு அ அவுங்களுக்கு வந்து தம்பி அண்ணனல்லா இருக்காங்க இவுங்களுக்கு சொல்லிட்டு அவுங்க வாங்கி ஓ ட்டுவாங்க போல என்னவோ நானே ஆச்சரியமா கேட்டே எதுக்கு இப்பிடி சொல்றாங்க அப்டின்ட்டு
அப்பிடிதா ஆக்கி வெ அப்பிடிதா ஆக்கி வெச்சிருக்காங்க நானே கேட்டே ஏங்க மாப்ளயே ஊர்ல இருக்க போறதுல்ல வெளிநாட்டுக்கு போப்போறாரு நீங்க எங்கையாது பார்சல் பண்ணி அனுப்புவீங்க இல்ல இல்ல ஊர்ல தா இருக்கோ இங்கதா இருக்கோ அப்புறோ எதுக்குங்க அந்த ரவ்வு அப்டின்னா அ அவுங்க வந்து இந்த லிஸ்ட்ல அதையு ஜாயின் பண்ணிருக்காங்க இவ்ளோ அமௌண்ட் ட்டு இவ்ளோ கேட் ஜுல்லு இந்த திங்ஸ்ன்ட்டு அந்த லிஸ்ட்டோட லிஸ்டா இதுவு சேத்து அமிச்சிருக்காங்க
இங்க பாருங்க எப்படியல்லா இருக்கறாங்க லிஸ்ட்டு போட்டு அனுப்புற அளவுக் ஆயிடுச்சு
ஆமா அப்டிதா இருக்கு அதே மாரி அ இப்போ வந்து அவுங்களால பண்ண முடியல அப்டின்னா ஒண்ணு சாப் பாட வந்து ஷேர் பண்றாங்க அப்டி இல்லன்னா ஃபுல்லா நீங்களே பண்ணங்கன்ற மாரி ஒர் டிசைட் பண்ணிறாங்க அதெல்லா கொஞ்சோ நா என்ன சொல்றேன்னா ஈக்குவல் ஈக்குவலா எடுத்துக்கோ அப்பிடி இல்லையா அ ஒண்ணுமே வேண்டா ஏதாவது ஒரு காமன் கவர்மெண்ட்டு ஒரு பிளேஸ் ஒரு இருபதாயிரூவா முப்பதாயிரரூவா கடைக்கிற ஒரு எடத்துக்கு போங்க உ வீட்ல இருக்குற ஒரு பத்து பேர கூப்புட்டு வச்சு இன்னாருக்கு இன்னாருக்கு கல்யாணோ முடிஞ்சுச்சு போயிட்டு வாங்கனு அனுப்புச்சுவுட்டீங்கன்னா அவ்ளோ தா செலவே இல்லாம முடிஞ்சுப்பேரு அதுக்குன் நம்ம அமௌண்ட்டு
இது வந்து இப்ப நம்ம ட்ரெண்டுன்னு சொல்றோ ஆனா வந்து போக போக இந்த மாரிதா மாறிடுனு நெனைக்கிறே இப்ப வந்து ப பசங்கல்லா கொஞ்சோ உஷாராயிட்டாங்கப்பா எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணுன்ற மாரியெல்லா யோசிக் க ஆரம்பிக்கிறாங்க இப்ப சின்ன பசங்கல்லா பியூச்சர் ஆ
நாளப் பின்ன ஸ்கூல்க்கு அவுங்க பசங்குளுக்கே தேவப்படுது அப்ப யார்கிட்ட போய்கேக்க முடியு சொந்தக்காரங் கிட்டே கேக்க முடியு நீங்க தான ஊரறிய கல்யாணோ பண்ணுங்க பண்ணுங்கன்னீங்க தோ பண்ணி வச்சுட்டோ இதுக்கு சும்மா ஒரு எல் கே ஜி யு கே ஜிக்கே அறுபதாயிரோ எழுவதாயிரோ ரூவா ஃபீஸ்சா நார்மல் அய்யய்யோ அதல்லா கேக்கு போதே ஷாக் ஆயிருக்கீங் இப்பவே அறுவது ஏழுவதுனா ப்ளஸ் டூ காலேஜிலா யோசிச்சுப்பாத்தா தல சுத்துது கிறு கிறு கிறுன்னு தல சுத்துது
நம் நம்ப ஃபுல்லா பிளஸ் டூ வரைக்கு படிச்சதே கூட அவ்ளோ தான்ப்பா ஆயிருக்கு இப்ப வெறு ஒன் இயர் ஃபீஸே இவ்ளோ ஆயிடுச்சு
நா ஷாக் ஆயிட்டே எல் கே ஜ் அ சொன்னே எனக்கு தெரிஞ்சவுங்க ஒருத்தவுங்க சேந்தாங்க ஃபீஸ்சு டொனேஷன்ல சேத்தி ஒன்றர லட்ச ரூவா நா கேட்டே அந்த புள்ளையோ ஏதோ படிக்க போது அதுக்கு எதுக்கு அவ்ளோ எஜிகேஷன் அவ்ளோ ஹெல்த் அவ்ளோ இதுவா குடுக்கணுமா அட கொடுமயே அதுக்கு அந்த புள்ள காலையில நா ஏழு மணிக்கெல்லா எழுந்திரிக்கனுமா ஸ்கூல்லுக்கு போறத் ஆ ரெடியா இருக் குனுமா ஏழு மணக்கி அப்போ அந்த புள்ள எத்தன மணக்கி எந்துரிச்சு அது எப்ப ரெடி ஆயி எப்ப ஸ்கூல்லுக்கு போவுந்தா தெரில
போறத் ஆ ரொம்ப தொலவாவு பசங்க ஸ்கூல்ல சேத்துட்டாலு ரொம்ப பெஜாருப்பா கா காலைலயே எழுந்து பசங்க சின்ன பசங்கன்னா எழுந்து போனுன்னா எவ்ளோ கஷ்டோ
ஐயோ எ நா கொஞ்சோ இயர்லியா எங்க வெளிய போனா பெட்ரோல் டேங்குலயே தூங்கி தூங்கி வழியுவாங்க அவ்ளோ தூக்கத்துல சுத்துவாங்க க்கா எட்டு மணிக்கி அவுங்குளுக்கு என்ன தெரியு இப்ப அந்த டைம்ல ஏஜ்ல
ம் பசங்க சாப்புடவு மாட்டாங்கப்பா செரியா
அதுக்குதான இப்போ கண்டுபுடிச்சிருக்காங்க கெலாக்ஸ்சு ஓட்ஸ்சு ஹெல்தீன்ட்டு
ம் அது எங்கப்பா ஹெல்த்தி ஆவு நம்மல்லா அதெல்லா சாப்ட்டதே கெடையாதேப்பா
சரிங்க சிஸ்டர் நீங்க பாருங்க நா அப்றோ கால் பண்ற உங்ளுக் ஏ நீங்க ஃப்ரீ ஆய்ட்டு கால் பண்ணுங்க
ஆ சேரி சேரிம்மா ஓகே ஓகே ஆ
ஆ வைக்கிற